வணக் சொல்லுங்க என்ன பண்றிங்க சாப்ட்டிங்களா
நா வந்து சும்மாதா வெளிய உக்காந்துட்ருக்கே சாப்டணு நீங்க என்ன பண்றீங்க என்ன சாப்ட்டிங்க
நானு சும்மாதா உக்காந்துட்ருக்கே சாப்டணு இனிமேதா
ம் என்ன
என்ன செஞ்சாங்க ரெமிடி வீட்ல வந்து சிக்கன் வறுக்குறாங்க கொழம்பு என்ன செஞ்சாங்கன்னு தெரில பாக்கணும் உங்க வீட்ல
எங்க வீட்ல நாந்தா சமைச்சே மதியானோ
அப்டிங்களா என்ன சமச்சிங்க
பிரியாணி செஞ்ச என்னோட அம்மாக்கு ஒடம்பு சரியில்ல அதனால நேத்து நைட்டு நா தா சமை ச்ச இன்னைக்கு நா தா சமச்ச
ஓ என்ன சமைச்சிங்க எப்டி சமைச்சிங்க
இன்னைக்கு வந்து பிரியாணி செஞ்ச நானு
ம் எப்பிடி செஞ்ச
உம்ம் ம் ஆனா வந்து ஒரு சொதப்பு சொதப்பிட்ட அது வந்து நா லாஸ்ட்ல சொல்ற
உம்
எப்டி செஞ்சன்னா மொதல்ல வந்து எதுமே இல்ல சிக்கன் வாங்கனாங்க அப்பறோ மசாலா தயிர் எல்லாமே போய் வாங்கிட்டு வந்தாங்க
ம் ம்
வாங்கிட்டு வந்தாங்க நா வந்து வெங்காய அரஞ்ஜி வெங்காயோ தக்காளி அரஞ்ச கால்ல ஏச்ச கொஞ்ச நேரோ அப்டி இப்டீனு பட்துனு இருந்த அப்பறோ தண்ணி வரல போல தநவ்ச்ச் நேத்து நைட்டு துணிப் போட்ட நானு அது பாதிலே நின்னுடுச்சி அப்டே கொஞ்சோ கடுப்பாயிடுச்சு அதுவே எனக்கு
உம் உம்
உம் அப்டே போயி அப்பறோ எங்க அம்மா சமைன்னாங்க சரி கொழம்புல்லா வைக்கா வெருப்பா இருக்குமோ எதோ ஒன் செஞ் நல்லாவு இருக்காது நா செஞ்சா நேத்து நைட் தக்காளி தொக்கு செஞ்சா அது நல்லாஞ் ல்ல எங்கம்மா வச்சா சூப்பரா இருக்கு சப்பாத்திக்கில்லா அளோ வரவு இல்ல கம்மியாதா வந்துச்சே மீனே அப்றோ சேரினு பிரியாணி செய்ய சொன்னாங்க சரி ஒன்னாவே செஞ்சிலாமே
ம் ம்
ட்டு செஞ்சே என்ன பண்ணுனா வெங்காயந் தக் தக்காளி அரஞ்சகம்ல வெங்காய தக்காளி பச்ச மொளகா புதினா எல்லாமே ரெடி பண்ணி வெச் வச்சுக்கிட்டே எங்க அம்மா தா அரிஞ்சி குடுத்தாங்க பச்ச மொளக் ச்சி எங்க அம்மா தா புதினா புடுச்சி குடுத்தாங்க நா தக்காளி வெங்காயோ வெட்டுனே
செரி செரிங்க
மொளகா வந்து எட்த்து வச்சுக்கினே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய யாகு இதுவு எடுத்தன்னா குண்டால செய்ய மாட்டே எப்போவுமே
ஆ ஆ ஏ குண்டான்ல செய்ய மாட்டீங்க
ஆ குண்டான்ல செஞ்சு எனக்கு பழக்கமு இல்ல எங்க கிட்ட குண்டாவு இல்ல அதன் கார் ணமாக நா வந்து குக்கர்லதா செய்வே குக்கர்ல செஞ்சுதா எனக்கு தெரியு
ம் அது குந் டபராலயையு செய்ய கொஞ்சோ கத்துக்கோங்க ஏன்னா டபரால செஞ்சா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு வரு குக்கர்ல செஞ்சா அது நார்மலா அருசி சாப்புறாங்க மாதிரிதா இருக்கூ டபரால கொஞ்ச நல்லாருக்கு
அப்ப டபரா தா வாங்கனு வாங்கி ட்டு சம்பளம் வாங்குன ஒடனே எங்க ஊட்டுக்கு செஞ்சு தரே
ம் ம் செஞ்சுக்
டபரால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா குக்கர்ல வந்து எண்ண ஊத்திட்டே எண்ணெய ஊத்திட்டு ம் பட்ட மசாலால்லா போட்டுடே பட்ட லவங்கோ அந்த பிரியாணி எலை இல்ல அதுனால பட்ட லவங்கோ அப்பறோ இன்னொன்னு எதோ இருந்தது போட்டே அப்பறோ வந்து சீரகமா பெருஞ் இதுவா தெரியல ஜீரகமா என்ன இன்னோன்னு சொல்லுவாங்க
இது அது சோம்பு
ஆ சோம்புதா நெனக்கிறே சோம்பதா போட்டு நல்லா பொரிஞ்சுது பொருஞ்ச நேரத்துல ம்
பொருஞ்ச வேகத்துல
பொருஞ்ச நேரத்துல வந்து நாங்க வந்து வெங்காயத்த போட்டே வெங்காயத்த போட் டு நல்லா காலக்குனே
கலக்குன்னா எப்டி ஆ கேக்குது கேக்குது
ஆ நல்லா வெங்காயோ போட்டு நல்லா கலறிட்டே இருந்தே அப்பறோ அது நல்லா கொஞ்ச கலர் மாறுச்சு அப்பறோ பச்ச மொளகா போட்டே முழுசா அப்டியே போட்டே
ஓகே ஓகே லைட்டா ஒரு கீரல் கீ போட்டீங்களா
இல்லைல்ல அப்டியே போட்டனா அனல்ல எண்ணெயில நல்லா உறிஞ்சு நல்லா இருந்துச்சு உள்ள இருக்க ப்ளேவர்ல எறங்குனு எறக்குச்சு
ம் ம்
ஆ பச்ச மொளகா போட்டனா போட்டு நல்ல கெலறிட்டே நல்லா கெலரி விட்டுட்டு
ம்
அது வந்து இன்னு நல்லா ஆ கலர விட்டுட்டு உப்பு போட்டே நா பேஸ்ற்து தெளிவா கேக்குதா பின்னாடி என்ன சவுண்ட் இருக்கா ம் உப்பு போட்டுட் த உப்ப போட்டுட்டு ஆ சொல்றே சொல்றே உப்ப போட்டுட்டு நல்லா காலிட்ட ஃபர்ஸ்ட் என்ன போட்ட வெங்காயோ பச்ச மொளகா உப்பு இது மூணு தா போட்ட பட்ட மசாலா அப்றோ நல்லா கழுவிட்ட அதுக்கப்றோ கொஞ்ச நல்லா கலர் வாடி வந்தோதக் அப்றோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா களறிட்ட உங்களுக்கு எதனா சொல்னுமா
இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க
ம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா கலரு கலருன்னு கலருன கலறிட்டு அப்றோ வந்து குக்கர் மூடிய தொலக்குன தொலக்கிட்டு அப்டியே கொஞ்ச மூ மூடியாச்சி மூடி வச்சிட்டு போய் பாருப்பா ன அப்ற எதிர்க்க ஏஞ்சி வந்து நல்லா களர்ன ஒடனே நல்லா களர்ன ஒடனே நல்லா கலர் மாரி வந்த ஒடனே தக்காளி போட்ட எங்கம்மா வந்து தக்காளி க கத்தி செரியில்லாததனால தக்காளி கொஞ்ச அர கொறையாதா வெட்டிருந்தாங்க வெங்காய வெட்டிட்ட ஆனா தக்காளி கொஞ்ச அறகொறையா தா வெட்ட முடுஞ்சுது ஏன்னா அது வந்து ஷார்ப்பா இல்லாதனால
ம் ம்
அதனால அது மட்டு எங்க அம்மா கட் பண்ணாங்க
ம்
ஆ கட் பண்ணதுக்கு அப்றமா வந்து இது நல்லா வள வதங்குனதுக்கு அப்றோ அதுல போட்ட
ஆ
போட்டுட்டு நல்லா களரு களருன்னு கறரனு அத அப்றோ களறிட்டு அது பெருசு பெருசா இருந்ததுனால கொஞ்ச அப்டியே குத்தி குத்தி குத்தி விட்ட குத்தி விட்டுட்டு அப்டியே கொஞ்சோ லைட்டா ட்டா மூடிட்டு கொஞ்ச நேர போய் உக்காந்துருந்த உக்காந்துட்ட
ம் ம்
உக்காந்துட்டு நல்லா அப்றோ திருப்பி என்சு வந்து நல்லா அப்டியே லைட்டா குத்தி நல்லா கலரி கலருனு கலர்ன அப்ற திருப்பி ப்பி அப்டியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷ திருப்பி மூடி வெச்ட அதுக்கப்ற அதெல்லா ஒன்னு சேந்து நல்லா வந்ததுக் அப் அப்றமா ஆ புதினா போட்ட சாரி சாரி புதினா போட்டுதா தக்காளி போட்ட புதினா ஃபர்ஸ்ட் போட்ட தக் வெங்காயோ கொஞ்சோ நல்லா பிரெளனா வந்தவொட்னயே அப்ற தக்காளி போட்ட போட்டு நல்லா வதக்கி டுட்டு அதெல்லா ஒன்னு சேந்ததுக் அப்றமா மொளகா தூள் போட்ட பிரியாணி மசாலா ஒன்னு வாங்கணு பண்ணட்ரூவா பாக்கெட் இருக்கு அத அப்டியே ஃபுல்லா போட்டு காஷ்மீரி மொளாகா தூள் மேல சொன்ன அத நா பண்ண பாதி போட்ட அது போல் போட்டு நல்லா கலறிட்ட காரோ காரோ காரோ நாங்க பாத்தா காரமே இல்ல இன்னு கொஞ்சோ கூட போட்ருக்கலா போல போட்டுட்டு அது நல்லா கலர் குடுக்குமேன் சொல்ட்டு நா கொஞ்சோ நறையவே போட்ட அப்பக் கூட கலர் இல்லன் தா சொல்வாங்க அது என்ன பண்ண போட்டுட்டு நல்லா கலறி விட்டுட்ட கலறி விட்டுட்டு அது கொஞ்சோ மூடிட்டு ரெண்டு நிமிஷம் அப்றோம் அத தொறந்துட்டு இதுவும் போட்ட தயிரு தயிர ஊத்தி த்திட்டு நல்லா கலறி விட்ட பின்னாடி சவுன்ட் ‌ எதனா கேக்குதா
இல்ல இல்ல லைட்டா
ம் நல்லா தக்காளிய போ ச்சி த என்னது தயிர போட் டு நல்லா கலறி விட்டுட ஒன்னு சேந்தா அது ஒரு கொஞ்ச நல்லா ஃப்ளேவராவே வந்துச்சு அதுக்கப்றோ கொஞ்ஜோ உப்பு போட்ட அது கொஞ்ஜ நல்லாவே வந்துச் ச்சு நல்லா கலறி விட்டு குத்தி குத்தி குத்தி விட்டு நல்லா கலறி விட்ட
ம் ம்
கலறி விட்டு கொஞ்ஜோ அப்டியே மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷ விட்ட அதுக்கப்ற திருப்பி தொறந்து நல்லா கழுவிட்டு சிக்கன கழுவி வச்சிருந்த மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அத நா ப்பாங்கன்னா அத கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு அதுல ஊத்திட்ட இது பார்க்னு சொன்ன பாத்தீங்களா இங்க லைட் எல்லாம் போட்டுக்குறாங்க இன்னொரு லைட் எக்ஸ்ட்ரா நல்லா பளிச்சுனு
பரவாலியே
உம் அப்றோ வந்து நா பண்ண வெங்காய ச்சி சிக்கனு போட்ட சிக்கனை போட்டு கொஞ்ஜோ கலறி விட்டுட்டு அப்டியே மூடிட்ட சிக்கன போட்டுட்டு கலறிட்டு மூடிட்ட ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷோ அப்புறோ எடுத்துட்டு நாலு ஆழாக்கு அரிசி போட்டோ அதனால எட்டு தண்ணிய ஊத்துன எட்டு ஆழாக்கு இல்ல அதே அழாக்குல தண்ணி ஊத்துன தண்ணி ஊத்திட்டு கொஞ்ஜோ நல்லா கலறிட்டு சக்க அரிசி போட்டுட்ட அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்ஜோ நல்லா கலறி விட் டு அப்றோ டேஸ்ட் பாக்க சொன்ன கொஞ்ஜோ உப்பு போடணும் நாங்க கொஞ்சம் போட்டுட்டு கலறி விட்டுட்டு அ மூடிட்டோம் அவ்ளோ தான் மூடிட்டு அப்றோ அது ரெண்டு விசில் வச்சோம்
ஆமா அது நார்மல் அது பிரியாணி பண்ணதா இல்ல
இல்ல இல்ல வீட்ல செய்ய அரிசி தான் பண்ணும்
உம் சில சமயம் வந்து பிரியாணி அரிசி இத விட நம்ம வீட்ல செய்யிற அரிசி இன்னும் டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும் அத நான் வந்து பாத்துருக்கேன் ரொம்ப அதே மாதிரி ஆமா நல்லா சா ஆ சாப்பாடு நல்லா இருக்கும் அதே மாதிரி எதுவும் இந்த சீரக சம்பா
ஆமா எனக்கு நான் அது சாப்ட்டதே இல்ல அது ஒரு நாள் ட்ரை பண்ணணும்
அதெல்லா ஓப்பன் ஆனதுக்கு அப்ரோ சாப்படனு போயிட்டு அப்படியாக்கு நீங்க நேத்து என்ன சமைச்சிங்க நைட்டு
இல்லங்க இது வந்து ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்றோ ஆ ஓபன் பண்ண ஓபன் பண்ணிட்டு எங்க அம்மா தான் பண்ணாங்க ஓபன் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கும் போட்டு வந்டாங்க எனக்கு நறைய பேர் போட்டு வந்டாங்க அப்புறோ போட்டு வந்து சாப்ட்ட உப்பே இல்ல கொஞ்சம் ரொம்பவே கம்மியா இருந்தது இப்ப காரோ கரெக்டா இருந்தது அவ்ளோ காரமும் இல்ல காரோ காரோ நாங்க ஆனா காரமும் இல்ல கரெக்ட் காரோ கொஞ்ஜோ ஓரளவு கரெக்டா வந்தது சாப்பாடு கலர் கொஞ்ஜோ நல்லாவே வந்துருந்தது ச்சு ஒ ஓவர ஆலா ஒரு ஒரு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்லாதான் வந்தது
உஹம் உம்
ஒரு டென்னுக்கும் ஒரு சிக்ஸ் குடுக்கலாம் சிக்ஸ் டு செவன் குடுக்கலாம் அந்த அளவுதான் இந்தது உம் அப்புறம் தயிர் வச்சு கொஞ்சம் மாட்ச் பண்ணி சாப்பிறதுனால சாப்பிட முடிஞ்சுது இல்லன்னா வாயில வச்சிர்க்க முடியாது
ஹம் உம் உஹம்
அது தயிர் கொஞ்சம் இருந்ததுனால நல்லா இருந்துச்சு
ம் ம் பரவால்ல அதுக்காக தான் இப்ப சாப்பிட்டீங்களா மதியம்
இப்ப நான் சாப்பிடவே இல்லை இனிவேதான் சாப்பிடணும்
சே
உம் தயிர் இருக்குது தயிர்ல கொஞ்சோம் ஆஹ் கொஞ்ச நேர கழிச்சு சாப்
ஆஹ் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு சாப்பிட்டாதான் உடம்பு சரியாகும்
எங்கங்க நேரத்துக் சாப்ட முடியுது சாப்பிடணு இனிமே தா
சரி நீங்க போய் சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டு வந்து எனக்கு கால் பண்ணுங்க